நீங்க
நா ஒர்க்லா முடிச்சுட்டு ஆஃபீஸ் ஒர்க்லா முடிச்சுட்டு கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கே
ஓ சேரி சேரி ஆஃபிஸ் ஒர்க்லா முடிச்சாலே ஃப்ரீதா இல்ல உங்களுக்கு எப்டி சாட்டர்டே சண்டே லீவா இல்ல ஆஃபீ ஃபீஸ் உண்டா
ஆமா சாட்டர்டே சண்டே லீவ் தா பட் சம்டைம்ஸ் ரேர் கேஸ்ல ஒர்க் வரு எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் அந்த கம்பெனில ஜாயின் பண்ணி ஃபோர் இயர்ஸ் ஆயிடுச்சு ஒரு த்ரீ இயர்ஸ் அவ்வளவா எந்த ஒர்க்கு வந்தது கிடையாது பட் இந்த ஒரு லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் இருக்குல்ல ஒர்க் இருந்தது சாட்டர்டே சண்டேயு
உ ஆனா மேக்சிமம் சாட்டர்டே சண்டே உங்களுக்கு லீவு தா அதனால உங்களுக்கு வந்து டர்டே சண்டே லீவ் இருந்தாலே கொஞ்சோ நல்லா இருக்கு நெஜமா ஏனா வந்து ஆ நமக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கு நம்மளோட பெர்சனல் டேக் பண்றதுக்கு நானே நினைப்பே எந்த கம்பெனிலலா சட்டர்டே சண்டே லீவ் இருக்கோ அவங்கதா நிஜமாவே பீஸ்ஃபுல்லா இருக்க முடியு ஏன்னா நமக்கு சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் இருக்கு போதே சாட்டர்டே அப்பாடா சாட்ட அந்த சாட் அந்த ஃபரைடேவ விட அந்த சண்டேவ விட எனக்குலா வந்து சாட்டர்டே ஈவினிங்னா ஆஃபீஸ் போம்போதுலா ரொம்ப பிடிக்கு ஏன்னா அ அடுத்த நாள் நமக்கு ஒரு நாள் இருக்கு நமக்கு ஒரு ஃப்ரீ டே இருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷோ அப்புற அ சாட்டர்டே மார் சாட்டர்டே நைட் தூங்கும்போது கூட ஒரு நிம்மதியா தூங்கி சண்டே மார்னிங் லேட்டா எந்துறிக்கலா அந்த ஒரு ம்மதி வந்து எனக்கு வந்து சாட்டர்டே நைட் ஸ்லதா கிடைக்கு சாட்டர்டே சோ சண்டேனு ம்போது ஆட்டோமேட்டிக்கா நாளைக்கு வேலைக்கு நாளைக்கு அப்டின்னும்போது அது ஒரு மாரி கஷ்டமா இருக்கு
கரெக்டு தா இது என்னன்னா எங்களுக்குமே டூ டேஸ் லீவ் வீக்லி டூ டேஸ் லீவ் இருந்தாலு அது வந்து எப்டி சொல்றது ஆ அந்த ப்ஃரைடே போறப்போனு தெரியாது அந்த சண்டே போம்போது சில நேரோ தோனாது சில நேரோ வந்து ஐயோ அதாவது இந்த முடிக்க கஸ் டமான ஏதாவது ஒரு ஓர்க் இருந்துச்சுன்னா ஐயோ ஏன்டா ஓர்க் போறோ அப்படின்ற மாதிரி இருக்கு அந்த அந்த ஃபீல் வரு ஆ இன்னொருத்திங் என்னன்னா எங்களுக்கு இன்னொரு என்ன பிளஸ்னா இப்ப எப்பாவது வந்து உ இப்போ ஃபார் எக்ஸாம்பில்கு ஆ சாட்டர்டே சண்டே எங்ளுக்கு லீவா சோ வியாழக்கெழம எப்பயாவது லீவ் பப்ளிக் ஹாலிடே ஏதாவது ஒரு லீவ் இருந்ததுன்னா நாங்க ஃப்ரைடே வு சேர்த்து லீவு எடுக்கரோனு வைங்களே ஃபோர் டேஸ் லீவ் மாரி வந்துரு லாங் வீக்ண்ட் மாதிரி ஆ இன்கேஸ் வந்து வெனஸ்டே லீவ் வந்துச்சுனா ஓகே நா வந்து எப்டி எடுக்கலானா சாட்டர்டே சண்டே லீவா சோ உ தே தேஸ்டே ஃப்ரைடே லீவ் எடுத்தன்னா அப்ப ஃபைவ் டேஸ் லீவ் வர மாரி இருக்கு சோ அது ஒரு இங்க இதுல ஒரு பிளஸ் மாதிரி
ம் அது ரொம்ப நல்லதுதான்ல்ல உங்களுக்கு இந்தளவு ஒரு ஒரு சில இடத்துலதா இந்த மாதிரி ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் கடைக்கு என்னன்னா வந்து லீவ் ஓகே நா வேலை பாத்த ஒரு கம் போக்கிங்லா ரொம்ப மோசோ லீவே தர மாட்டாங்க சனி ஞாயிறு லீவுனா வெள்ளிக்கிழமயு திங்ககிழமயு லீவ் எடுக்க கூடாதுனு ஒரு ரூல் இருக்கு பொய்னா அவங்கள பொறுத்த வரைக்கு மூணு நாள் வந்து அவங்களுக்கு இஷ்யூ ஆயிடு அப்பிடினால கண்டிநியூஸ் த மூனாள் லீ்வ் எடுக்க உட மாட்டாங்க அதே மாதிரி நமக்கிட்ட லீ்வ் இருந்தா கூட அத எடுக்க விடாமதா பண்ணிட்டே இருப்பாங்களே தவிர லீவே தர மாட்டாங்க எனக் ரொம்ப கடுப்பா இருக்கு அதோட நா எப்டி வேலை பாத் வேணா எனக்கு எனக்கு வேல புடிச்சிருச்சு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்டின்னா என்னால என்னெல்லா பண்ண முடியுமோ அது எல்லாமே நா பண்ணுவே என்னோட பெஸ்ட்டகுடுப்பே அது வந்து என்ன ஆயடுச்சு அப்டின்னா அவங்க வந்து ரொம்ப ஈஸியா இந்த பொண்ணு செல்ற வேலைல்லா செஞ்சுரு இந்த பொண்ணுகு அத குடுத்தர்லா இத குடுத்தர்லா எனக்கு ட்ரெயின் பண்ண சொன்னி அவ்ளோ பேர் குடுப்பாங்க எனக் க்கு அந்த வேல இந்த வேலனு குடுத்துடே இருப்பாங்க நா வெளிய போறே ஆஃபீஸ விட்டுனு சொல்லு போது கூட என விடவே இல்ல போகதிங்க போகாதிங்க அது பண்ணிதரோ இது பண்ணித்தரோ இந்த ஆஃபர் த்ரோ அது தரோ சொல்லி நீ வேஸ்ட் அனா எந்த ஆஃபரு தர்ல சோ வேண்டா அந்தமாரியே மாதிரிதா இருந்தது சோ நம்ம வந் ந்து என்னன்னா நம்ம வந்து எங்கேயுமே வந்து ரொம்ப என்ன பொறுத்த வரைக்கு நா வந்து ரொம்ப எனங்கி போய் பண்ணுவே எனக்கு புடிச்சிருக்கு எனக்கு ஒண்ணு வேணு இல்ல ஒருத்தவங்க கிட்ட எனக்கு கம்ஃபர்டா இருக்குன்னா அவங்கள நா வந்து அவங்க என்ன என் என்ன டிபண்ட் பண்ணி இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா அவங்களுக்கு எல்லாமே பண்ணுவ ஹெல்ப் பண்றது அப்படிதா பண்ணுவே ஆனா ஒரு சில நேர லைஃப்ல பாக்கும்போது ஒரு வேல நம்ம ரொம்ப இறங்கி போறனால நம்மல வந்து எல்லாரும் வந்து ரொம்ப இப்டி சீப்பா பா நினைச்சிருவாங்களோ நமக்கான ரெஸ் வந்து அந்த இடத்துல இல்லாம போய்டுமோ அந்த மாரி கொஸ்டின்ஸ்லா வந்து என் கிட்ட வர ஆரம்பிச்சு ஒரு வேல நம்ம எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்றனால இவங்க இப்படிதா எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிருவாங்க ஆ இவங்க தானே அப்படின்ற ஒரு ஒரு இது வந்து ந்துருமோன்றது வந்து சில நேரத்ல தோணு
ம் கரெக்ட்தா நீங்க சொல்றது ஆ அதா ஆ எப்படி இருக்கணுமோ நம்மளுக்கு அந்த இடத்துல வேல்யூ இருந்தா இருக்கணு இல்லைன்னா சுச் பண்ணணு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதா அது ஆ இப்போ நம்ம எல்லா வேலையு குடுத்த செஞ்சிட்டே இருந்தா அடுத்தடுத்து பண்ணிட்டே தா இருப்பாங்க ந நம்ம ஊரு க்கிதுதா நம்மோட முடிச்சுட் போயிட்டே இருக்கணு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றோ அந்த மாதிரி வந்தா நம்ம மேல தலையில கட்டிட்டே தா இருப்பாங்க ஓகே பண்ணிட்டேதா இருப்பாங்க அப்டிஇப்டின்ட்டு அந்த மாதிரி தா அந்த மாரி திங்ஸ்லா பண்ண கூட சொல்லுவாங்க ஆனா அந்த சில பேரால இருக்க முடியாது அந்த மாதிரி பண்ணாம அந்த மனசு ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க அப்டி பண்ணுவாங்க இழுத்து போட்டு ஆனா அதுக்கு உண்டான வேல்யூ அவங்களுக்கு கிடைக்காது சம்டைம்ஸ் கிடைக்கு சம்டைம்ஸ் வந்து கிடைக்கு
நானு அப்படிதா எனக்குமே வந்துட்டு ஆ ஒரு சிலர்ல்லா வந்து என்னை ஹர்ட் பண்ணு போது நா நினப்பே திரும்ப இவங்க கிட்டல்லா நம்ம பேசவே கூடாது இவங்களுக்குள்ள நம்ம பண்ணவே கூடாது அப்படின்னு நினப்பே அந்த நிமிஷோ ஆனா அடுத்து கொஞ்ச நேரத்துலயே சரி ஓகே ஓகே நா எப்பயுமே வந்து என கிட்ட ஒரு கேரக்ட் ட்டரு ஒன்னு என்னன்னா இப்ப வந்து ஒருத்தவங்கிட்ட பலகரோ அவங்க நம்மகிட்ட ஏதோ அவங்களுக்கு நமக்கு ஏதோ பிரச்சனை சரி அவங்க நம்மிட்ட பேசல நம்மளு அவங்ககிட்ட பேச வேணாம்னு இருப்பே ஆனா அதே நேரத்துல வந்து நா நினைச்சு பாாரப்பே என்னன்னா அவங்க நமக்கு எவ்வளவு எல்லா நல்லது பண்ணிருக்காங்க ஏன்னா நம்ம யாரு கூடடியாவது சண்ட போடு போதோ இல்ல கோவு ச்சுக்கு போதோ அவங்க பண்ண கெட்டது மட்டும்தா நம்ம எல்லாருமே நினைப்போ அது வந்து ஹூமன்ஸோட நேச்சர்னே சொல்லலா ஏன்னா யாருமே வந்து உட்கார்ந்து பொறுமையா யோசிக்க போறத இல எல்லாருமே வந்துட்டு அதெல்லா பண்ணிருந்தல்ல இப்டில்லா பண்ணாங்களே அப்டில்லா பண்ணாங்களேனு தா எல்லாருமே யோசிப்போ அது வந்து ஹியூமன் மென் டாலிடி ஆனா வந்து நா என்ன பண்ணுவே அப்டின்னா சில நேரோ இவங்க அவங்களே நினச்சிருப்பாங்க இவெல்லா நமக்கு தேவ கிடையாது நம்ம விட்டுறலா அவங்கிட்ட பேசுவேணானு அவங்களே நினைச்சிருப்பாங்க நானு என்ன பண்ணுவே செரி அவங்களே அப்படி இருக்குமோ நம்மையே பேசணு ஆனா அடுத்த நிமிஷோ நா என்ன யோசிப்பேன்னா அவங்க இப்ப நமக்கு கெட்டவங்களா தெரியறாங்க அவங்க பண்ற எல்லாமே தப்பா தெரியுது ஆனா ஒரு ஒரு சுச்சுவேஷன்ல அவங்க நமக்கு இவ்ளோ நல்லவங்களா இருந்தாங்க நமக்கு இவ்ளோல்லா பண்ணாங்கல்ல சரி என்னதா உக்காந்து பேசி பாார்போ எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து உக்காந்து பேசினா சரியாயிடு நம்ம யாரையுமே வந்து உள்ள தலையிட விட் டாம இருந்து நம்ளா யாரு கூட நமக்கு பிரச் சனையோ அவங்க கூட நம்ம டெரெக்டா தா பேசணுமே தவிர நம்ம வந்து இவங்கிட்ட சொல்லி அவங்க சொல்லி அவங்கிட்ட சொல்லி பேசணு அப்படின்னா அது இன்னு பெருசாதா ஆகு அப்ப நா அவங்க பண்ணத என் ஃப்ரெண்டல்லா ஒரு பொண்ணுல்லா வந்து சில நேரோ வந்து என் கிட்ட வந்து ரொம்ப பொறாம படற மாதிரி இனி இது பண்றியா அப்டி சொல்ற மாரி தெரியு அப்ப வந்து இனிமே அவ கூட பேச கூடாது அவ நம்மள பார்த்து இதெல்லா நினைக் கல்குரா நா நினைச்சே ஆனா அதுக்கப்புறோ யோசிச்பாத்தே அவ நமக் ஒரு சில நேரங்கள்ல எவ்ளவுளா உதவி பண்ணிருக்கா நம்ம வீட்டுக்குட்டு போய் விடுறதுப ஆஃபிஸ்ல ஹெல்ப் பண்ணது செரி ஓகே ஓகே அப்டி சொல்லிட்டு அந்த மாரி ஒவொராத்தர் பண்ணு போது அவங்க பண்ண நல்லத யோசி ஷோ அப்டின்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது
அ கரெக்ட் தா பட் ஆனா அந்த டயத்துல நமக்கு என்ன தோணும்னா அவங்க பண்ற அந்த நம கிடைக்காத அந்த ரெகக்னேஷன் கிடைக்கு அது கிடைக்க வேண்டியது கிடைக்காம இருக்கும்போது அப்பதா நம்ளுக்கு அந்த நெகட்டிவா திங்க் பண்ண தோணு ஆ ஆனா வந்து கொஞ்சோ அந்த டயத்துல இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அந்த இதுல வந்து அது மட்டும்தா நமக்கு தோணு நல்லது எதுமே தோணாது அது ஒரு கரெக்ட் தா நீங்க சொன்னது அது ஒரு வேலிடான பாயிண்ட் தா அந்த டயத்துல எப்டி இர்ந்த எப்டி சொல்ரது அந்த டயத்துல நமக்கு கே நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப ரொம்ப ஒர்க் பண்ணிருக்கோ அப்டி இப்டி பண்ணிருக்கோ நம்ம நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருப்போ இவ்ளோ ஓகே நம்ளுக்கு இதுலா நடக்கு அப்டி இப்டின்ட்டு அந்த டயத்துல அவங்க நமக்கு எதுமே பண்ணி தரலனா அந்த ஒரு வெறுப்பு இருக்கும்ல்ல அந்த வெறுப்பு மட்டுும்தா நமக்கு தெரியு அது ஒரு
ஆமா கண்டிப்பா அந்த எடத்துல நமக்கு வந்து ஏ இப்டி பண்ணாங்க நம்ம இத எதிர்பார்த்துருந்தா நமக்கு அது கொஞ்சந்தா அந்த வேகோ இருந்திருக்கு நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயோ நடக்குதுன்ன போது நமக்கு ரொம்ப ஒரு மாரி ஆ குற்ற உணர்ச்சியா இருக்கு நம்ம இவங்கள போய் நம்ம இவங்கள போய் நம்புனமா இவங்க போய் நம்மள இப்டி பண்ணிட்டாங்க இது நம்ம நம்பிருக்க கூடாது தப்பு நம்ம மேல அப்டின்னும் போது நமக்கு இன்னு கோவமு வெறுப்புந்தா அதிகமாயிரு என்ன கேட்டா என்ன பண்ணுவேன்னா இதுக்கு மேல இவங்ககிட்ட நம்மளால வந்து ஆ பேசவு முடில பேசாம இருக்கவு முடில அத பண்ணாமயு இருக்க முடில அத பண்ணவு செய்யணு அப்டின்னா ஜஸ்ட் அந்த எடத்த ட்லருந்து வந்து நம்ம மூவ் பண்ணிட்னு ஆன் ஓகே இத விட்டுட்டு நம்ம என்ன பண்லா இது இது இல்லன்னா என்ன இது பன்னா பண்லானு நா இன்னொன்னு என்ன சொல்லுவேனா நம்ம அவசரமா எந்த எதுவுமே எடுக்க கூடாது யோசிச்சு நிறுத்தி நிதானமா என்ன பண்ணு என்ன பண்ணு ஏது பண்னணு அப்டின்ர மாரி யோசிச்சு பொறுமையா நம்ம பண்ணோம்னு வச்ச கோங்களே அதுக்கு ஒரு பழமொழி கூட உண்டு பதறாத காரியம் சிதறாது நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பதறாம தெளிவா யோசிச்சு நிதானமா பண்ணோ அப்டின்னா அது கண்டிப்பா அதுவு ஒரு நிதானமான ஒரு முடிவா தா இருக்கு அதனால ஒவ்வொரு தரோ முடிவு எடுக்ரதுக்கு முன்னாடி ஆம் நமக்கு என்ன தோணுதோ அத பண்ணணு சில பேர் வந்து கோயிலுக்கு போயிட்டு ஆரம்பிப்பாங்க எதுக்கு அப்டின்னா என்ன பொறுத்த வரைக்கு கோயில்ன்றது ஒரு சா கொட கடவுள் இருக்காங்க கடவுள் நம்புறாங்க கடவுள் இருக்காங்க எல்லாமே ஓகே ஆனா எதுக்கு வந்து கோயிலுக்கு போனா நமக்கு வந்து ஒரு மன நிம்மதி ஒரு சந்தோஷோ இதெல்லா கெடைக்குது அப்டின்னா என்ன பொறுத்த வரைக்கு இப்ப நம்ம வந்து இப்போ நம்ம வீட்லயே இருக்கோ நம்ம கீழ இருக்கோ இல்ல மாடில பக்கத்துல இருக்கவங்கல்லா வந்து நெகட்டிவா பேசுறது இல்ல நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு சில பேர் வந்து அங்க இப்டி நடந்துது அப்டி நடந்ததுன்னு சொல்லி சில விஷயங்கள் பேசுறது நெகட்டிவா பேசுறதெல்லா இருக்கு க்கு ஆனா கோயில்ல என்ன இருக்கு எல்லாரோட மனசுமே ரொம்ப தூய்மையா இருக்கு எல்லாரு என்ன நெனைப்பாங்க நா நல்லா இருக்கணு எ குடும்போ நல்லா இருக்கணு எ வீட்டுல இருக்கவங்க எல்லா நல்லா இருக்கணும்னு நெனைப்பாங்க அப்ப கண்டிப்பா அங்க வந்து எல்லாருமே பாசிட்டிவா இருங்காங்க அங்க யாரு கோயிலுக்குள்ள போய் அவங்க நல்லா இருக்ககூடாது இப்டி இருக்கனு அப் அப்பில்லா யாருமே நெனைக்கல எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவா இருக்கனால நமக்கு அங்க போயிட்டு வந்தா ஒரு வைப்ரேஷன் ஒரு ஆ ஒரு கடவுள்ன்றது த்து ஒரு டிவய்னோட சேத்து அது ஒரு மித்துனு சேத்தே சொல்லலா ஏனா ரெண்டு இருக்குனும்போது நமக்கு அங்க போய்டு வரும்போது ஆட்டோமேடிக்கா ஒரு பாஸ்டிவிட்டி ஒரு எல்லாமே நமக்கு கெடக் க்கிது நம்ம வீடயு நம்ம அதே மாரி வச்சிருந்தோனா நமக்கு எல் எல்லா எடமே நல்லா இருக்கு எனக்கு அதுதா தோணு
ஆ கரெட்டு தா நீங்க சொன்து என்னனா எப்டி சொல்றது அந்த ஒரு நாளுக்கு நல்லவங்களோட இருந்தா அவனு நல்லவனா இருப்பா நாலு கெட்டவங்கூட இருந்தா அவனு கெட்டவனா இருப்பா அந்த மாரி சொல்லுவாங்கல்ல அதே மாதிரிதா இது ஆ ஒரு பாசிட்டிவ் வைப்போடயே இருந்தா நம்மளு ஒரு பாசிட்டிவா இருப்போ அந்த நெகட்டிவ் வைப் இருந்துட்டே இருந்துதுனா அது அது நெகட்டிவா தா திங்க் பண்ணவே தோணிட்டே இருக்கு நமக்கு இப்போ எப்டி சொல்றதுனா இப்போ ஒரு நாலு பேர் படிக்கிறவுங்க இருந்தாங்கனா நம்ம படிக்காமயே இருந்தாலு ஓகே அவங்க படிக்கிறத பாத்து நம்ளுக்கு படிக்கணுனு தோணு இப்ப இன்னொருதங்க என்னன்னா நாலு பேர் வந்து ஏதாவது ஏதார்தமா தப்பு பண்ணிட்டே இருக்காங்கன்னா அ அவங்க ஏதோ என்ஜாய்மெண்ட்ல தப்பு பண்றாங்கன் நம்மளு அவங்களோட சேந்து தப்பு பண்ணுனுதா தோணு அவங்கள வந்து திருத்தணும்னு நமக்கு தோணாது அதா அந்த பாசிட்டிவ் வைப் நெகட்டிவ் வைப் இருக்கிறது அதுதா
உ ஆமா நீங்க ரொம்பவே சரியா சொன்னீங்க ஆ நம்ம இப்போ நம்ம நாலு பேர் நம் அத சொல்வாங்க தெரியுமா உன்னோட நண்பன பத்தி சொல்ல நா ஒன்ன பத்தி சொல்றே அப்படின்ற மாரி ஏனா நம்ம கூட யாரு இருக்காங்களோ அவ்கள மாரி தா நம்ளு இருப்போ இப்ப நம்ம ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லா படிக்காம சுத்திட்டு அப்டி இருக்காங்னா நமக்கூ என்ன தோனு ஆ நம்மளு ஃபோன் பாப்போ நம்லு சுத்துவோ ஆ பாத்கலா அவல்லா இருக்கால அப்படிதா நமக்கு தோணு இதுவே அந்த எடத்துல ஒருத்தவங்க வந்து நமக்கு வந்து நம்ம கண்ண எதிர்க வந்து நல்லா படிச்சி ஒரு ஒரு வேலைக்கு போய் ஒரு நல்லா இருக்கறாங்கனும்போது நம்ளு இவங்கள மாரி வரணுல நம்மளு இவங்கல மாரி படிச்சி வரணு ப்டி தோணு ஸோ அதுதா வந்து நம்மளோட அதுவு பாசிட்டிவிட்டி தானே ஒருத்தவங்கள பாத் ஒருத்தவங்க பாசிட்டிவா நடக்கறத வச்சி பாக்கு போது நமக்கு அந்த மாரி நடக்கு நினைக்கு போது அதுவு பாசிட்டிவிட்டி தா சேரி உங்க கூட பேசிட்டே இருக்கிற எனக்கு கொஞ்ச வேல இருக்கு நா முடிச்ட்டு உங்கள கால் பண் க்றே நன்றி
ஓகே நன்றி